ம் அதாங்க இந்த ஃபீல் குட்டா ஹேப்பினஸ்ஸா ஆ அது எப்புடி போவுன் கேட்டீங்னா அ பயங்கிர சந்தோஷமா ஒரு ஒரு லவ்வபுலா போவு அதை
லதாங்கருக்கு இப்போ நம்மு வந்து நாங்ளு பாப்போங்க இப்ப வந்துட்டு இப்ப நார்மலா ஈக்கு ரீல்ஸ் எல்லா பாக்குறோ அப்டின் சொன்னா ஒரு ட்ரெஸ் போட்டு நல்லாருக்கு பிச்சராலோ நாங் அந்த ட்ரெஸ்ஸோட லங்க் கேட்டு நம்மளா அந்த மார் ட்ரை பண்ணுவோ ஆனா என்ன கேக்குதா ஒங்களுக்
கே கே கேக்து கேக்து சொல்லுங்க வீடியோஸ்லா பாக்குமோது
க அதுல அந்த ட்ரெஸு நல்லாருந்துச்சுனா நம்ம அத ட்ரை பண்லான்னு நெனைப்போ நம்ம அதோட லிங்க் எல்லா கேட்டு அத பர்ச்சேஸ் பண்ணி போடவு செய்வோ ஓகேங்ளா, ஆனா நமக்கு தெரியு ட்ராவல்க்கு இப்டி போனாதா நல்லாருக்கு, இந்த எடத்துக்கு இப்டி போனாதா நல்லாருக்கு அப்டிங்கறது மோஸ்ட்டாஃப்சா பொண்ணுங்க இப் இப்போ எல்லாருமே கொஞ்சோ ட்ரெண்டியா எல்லாருமே சேரீஸ் அதிகமா கட்டது ஆரம்பிச்டாங்க நெஜமாவே முன்னாடிதா ரொம்ப எல்லாரு சாரி கெட்றதுல்லனு சொல்வோ ஆனா இப்ப எல்லாருமே சாரி கட்றாங்க இந்த காட்டன் சாரீஸ்
ஆ நீங்க கட்டுங்க, சாரிங்கிறது ஒரு ட்ரெடிஷ் னல் வெர்ல மட்டு இல்லைங்க ஒரு எப்டி சொல்றதுனா அது வந்து ஒரு க நம்ளோட ஒரு பாரம்பரியோ அது வந்து ஸ்டைல்லாவு இருக்கு மீன்ஸ் நம்ம எடுக்க கா ட்ரெஸ் சா போடுங்க மீன்ஸ் பாக்குற விதந்தாங்க எல்லாத்துலியுமே மெயின் காரணம் காஸ்டியூம பொறுத்த வரைக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்வாங்க எனக்கு இப் அவுங்களுக்கு இப்டிருக்கு இது அது அப்டில்லா கடையாதுங்க கம்ஃபோட்னு கம்ஃபோட் ஃபீல்னு ஒன்னு இருக்கு கால்லந்து சாயந்தர வரைக்கு நம்மள வந்து அந்த ப ட்டு சாரி கட்டிட்டு அந்த வெயிட்டோட சாரி கட்டிட்டு உங்கள இருக்க சொன்னா இருக்க முடியுமா இருக்க முடியாது ஃபங்ஷன்க்கு அந்த ஒன் ஆர் டூ ஆர் கட்றிங்லா அதோட பேஸ் ஓகே முடிஞ்சு அதுக்கப்றோ காஸ்டியும் சேஞ் தா அப்படிங்கிற மாரி பண்றது வந்து அவுங்க கம்ஃபர்டபுள் தான இது
இருக்கவாங்கலா இருக்காங்க கால்லேந்து சாயந்தர வரைக்கு சாரி கட்றவங்களு இருக்காங்க சாரீ எது நஇங்க நார்மலா இந்த சேரீ எடுத்துக்குட்டோ அப்டி சொன்னா ஓஒர்த்தவங்களுக்கு ஒன்னு புடிக்கு எனக்குலா சாரி கட்றது ரொம்ப புடிக்குங்க ரொம்பனா ரொம்ப புடிக்கு ஆனா என்ன கட்டுறது புடிக்குமே தவிர அது எனக் கு ஒரு கம்ஃபோட்னஸ்ஸ குடுக்குதானு கேட்டா இல்ல, ஐயோ எப்படா கட்ற வரைக்கு சந்தோஷமா இருக்கு கத்தல் கட்டி ஒரு போட்டோ எடுத் கன்சா அதோட முடிஞ்சு அந்த சந்தோஷங்குற மாரிதா இருக்கு முடிஞ்சு எப்படா ரிமு பண்லா அப்டிங்கிற ஒரு ஃபீல தான குடுக்கமே தவிர அ என்ன சொல்றது அத்யே கட்டிட்டு ஃபுல்டே இருப்போ அப்டிங்கிற மார்லா இருக்காதா நா கட்டிட்டு பேய் ஜால்யா ஓட்றது ஹ எல்லா விஷ்யமு பண்ணுவ் ஆனாலும் எப்படா அத ரிமு பண்லா அந்த மாரிதா ஒரு ஃபீல் இருந்துட்டேருக்கு ஆனா சாரீ கட்டுறது பிடிக்காதுன்ல்லா கடையாத் சாரீக்கு நா எடுக்கும்போது அவ்ளோ என்ன சொல்றது பாத்து பாத்து ஒவ்வொரு கலருமே ரொம்ப பாத்து பாத்துதா எடுப்பே ஏன்னா நம்ம எடுக்குறது எப்பவாச்சு தா எடுக்கிறோ எடுக்கும்போது இருந்து பாத்து தா எடுப்பே சும்மா ஏனோதானோ போனோ மா எடுத்தமா அப்புடின் நா எடுத்ததே கிடையாது இதுவரைக்கு சாரீஸ் ரொம்ப நேரு வச்சி பாத்து ஒரு ஒரு சாரில்லா ஒரு அஞ்சுசாரி பத்துசாரில்லா புண்ணதே கடையாது இருந்து ஒரு மண்நேர ரெண்டு மண்நேரமாகும் ஒரு சாரி எடுக்கறதுக்கே ஏ ஒரு சாரி தானே எடுக்குற துன்னு ஏ கொலைக்கிங்குற மாரியே எல்லாரு கேப்பாங்க ஆனா எனக்கு எனக்கு ஒரு திருப்தியே வராது எனக்கு திருப்தி வர்லனா அந்த யா சாரி கெட்டவே மாட்ட அந் சாரி அப்டே தூங்கதா செய்யு ஏனா ப்ருட்டி சஇல்லாம நம்ம ஒரு டிரஸ் எடு ஆனா அது கண்டிப்பா தூங்காதா செய்யு அவங்க ஆசைக்காக ஒருக்கா போடுவமே தவிர அங்க கொண்டுபே அப்டியே வச்சிருவோ திருப்பி அத போட சொன்னா கூட போட மாட்டோ ஏன்னா எனக்கு அது திருப்தியே இல்ல ஆனா எனக்கு திருப்தியோட எடுத்தேனா அந்த சாரிய நா எத்ன தடவ வேணாலு கட்டுவே கட்டிட்டு ஒடனே கழற்றனனாலு பரவால்ல ஆன கட் ஏன்னா எனக்கு அந்த சாரி ஒரு திருப்தி இருக்கு அதுல இருக்க கலரா இருக்கட்டும் அலு டிசைனா இருக்கட்டும் ஆனா இதுக்கு இப்படிதான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணு நெனச்சிருக்க அந்த பிளவுஸ் தான் போடுவே அப்படிங்கற மாதிரி அதுக்கு இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணும்னு நெனைச் சோ இந்த மாதிரிதான் டிசைன் பண்ணுவே இந்த மாதிரிதான் கட்டணும் இந்த அகேஷனுக்கு தான் கட்டணும் சோ எல்லா பிளானுமே முன்கூட்டி ப்ரிப்பர்டா ப்ரீ பிளான்டா வெச்சுருவே இந்த கோயிலுக்கு போறோமா சோ நம்ம இதுக்கு இந்த சாரி தான் கட்டுறோம் இந்த கல்யாணத்துக்கு போறோமா அது கண்டிப்பா இதுதான் பண்றோம் அப்படிங்கறது பீட் பண்றது முதற்கொண்டு எல்லா விஷயமுமே ஃப்ரீ பிளானுடா பண்ணிடுவ இப்ப செலவுகல்லாம் ஒரு சேலட் இப்போ எடுத்தாச்சுன்னா அஞ்சு நிமிஷத்துல சேல கட்டிடுவாங்க நீட்டாவும் கட்டியிருப்பாங்க அஞ்சு நிமிஷத்துல கட்டிடுவாங்க மோஸ்ட்டா டீச்சர்ஸ்ச சொல்லலாம் இல்ல அம்மாக்கள் பழைய பழைய காலத்துல இருந்தவங்க எல்லாரும் டன்னு கட்டிவாங்க ஆனா இப்போ புள்ளைங்களுக்கு கேட்டா அவங்க ப்ரீ பீட் பண்ணனும் உம் ஐ அயன் பண்ணி வெச்சிருக்கணும் அயன்பண்ணிருந்து தட்டி முடிச்சு வெளியவர்றதுக்கே ரெண்டுமண்நேரம் ஆகிறுவாங்கன்னு வெச்சுோங்கள தட்டி அவங்க தலைய மேக்கப் பண்ணி ஃபேசுக்கு மேக்கப் பண்ணி இங்க தெரியுதா அங்க தெரியுதா பாத் முடிச்சு எடுத்து வெளிய வரதுக்குள்ள கண்டிப்பா ரெண்டு மண்நேரம் ஆயிரும் ஆனா முன்னாடி சொன்னா அவங்க டக்குன்ன தெரிவாங்க அஞ்சு நிமிஷதான் கட்டி கிளம்பி வெளிய வந்துருவாங்க இப்ப உள்ளவங்கல்லா முன்னாடியே முன்கூட்டியே அதனால தான் இப்போ உள்ளவங்க ஃப்ரீ பிளானோட எல்லாமே விஷயங்களும் பண்றாங்க அதனாலதான் இப்ப ப்ளீடிங்க இருக்கட்டும் அதுக்கெல்லாம் தனி காசுட்டு அது ஒரு தனி விஷய அது ஒரு தனி பிஸ் சாவே மேல வந்துருக்கு சொல்ல போனா இந்த ஜென்ரேஷன்னால தா அந்த ஒரு விஷயம் பிசினஸாவே மேல வந்தது காரண இந்த ஒரு ஜென்ரேஷன் தா சரிங்களா
புரியுதுங்க ஜென்ரேஷனாலதா ஜென்ரேஷன் மீன்ஸ் ஒவ்வொரு அப்டேட் ஆகறதுல ஒரு இது ஒரு விஷய இதுதான இ அது ஒரு விஸ்னஸ் தான அதுன்னு
ஆமா அதுவும் ஒரு பிசினஸ்தா அதா சொல்றது சாரீய பொடுத்த மட்டுக்கு எல்லாருக்கு பிடிக்காதுன்லா கெடையாது எல்லாருக்குமே பிடிக்கு சிலவங்களுக்கு கட்டுனா கம்ஃபோர்ட் இருக்கு சிலவங்களுக்கு கட்டுனா கம்ஃபர்ட் இருக்காது ஆனா யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க எந்த ஒரு பொண்ண கேட்டாலு சாரீ புடிக்கும் யார கேட்டாலு சாரீ புடிக்கு அவ்ளதா அது நம்ம வந்து பாக்குறவங்க கண்ண பொறுத்தது ரசிக்கிற ரசனைய பொறுத்தது இப்போ இப்ப அந்த பொண்ணு கட்டிருக்கு அந்த பொண்ணுட்ட போயிட்டு ப்ச் வேற கலர் கட்டிருக்கலா இல்ல இது கொஞ்ச நல்லா இல்ல இந்த மாரி கட்டிருக்கலான்னு சொன்னா அவுங்களுக்கு அடுத்த அடுத்த வாட்டி சாரி கட்டுவாங்க ஆனா அது அவுங்குளுக்கு கற்றதுக்கு மனம் போயிரு நெஜமாவே போயிரு ப்ச் அந்த இது என்ன சொல்றது அவங்க அடுத் தவுங்களுக்காக கட்றாங்க அடுத்தவங்க இஷ்டத்துக்காக கட் இல்ல இல்லங்க சொல்ற அடுத்தவங்க நா சொல்லி முடிச்சிடுறே அடுத்தவங்க கட்ற பாக்கறதுக்கா போடறீங்க அது என்ன சொல்றது அடுத்தவங்க பாக்குறதுக்காகல்லா போடமா ட்டாங்க ஆனா என்ன அவங்க யாரோ ஒருத்தங்க இப்பிடி சொன்னா அவுங்க ம அவுங்க டவுன் ஆயிருவாங்க நஜமாவ ஒரு ரெண்டு தடவ இப்டி சொல்ட்டாங்கன்னா அடுத்தது அவங்கந்த அந்த சாரின்ல எந்த சாரீமே கட்டணுனு போய் பிரிபேர் பண்ணிட்டு நிக்க மாட்டாங்க சரி நம்ம சுடிதாரே போட்டு போயிடலா சாரி கட்டுனா தா கொஞ்ச மொக்கையா இருக்குல அப்படிங்ற மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிரு சரிங்களா சோ இது அந்த அவங்க சொல்லிட்டாங்கங்கறதுக்காக இல்லங்க அவுங்க அவுங்க அப்படி அதுல டவுன் ஆயிடுவாங்க அவங்க சொல்லக்கூடாதுன்லா நா சொல்லல எல்லாரு எல்லா கருத்தையு சொல்லலா ஆனா என்ன அதுல அவுங்க டவுன் ஆயிடுவாங்க அப்புற அந்த ட்ரஸ் போடும் போதெல்லா அவுங்க மனசுலதோணு இது போட்டு நம்ம டார்க்காதா இருப்பமோ இது நமக்கு செ ட்டாகாதோ இல்லா ஃபீல் நல்லா இருக்காதோ மைண்ட் ஃபுல்லாவே அதே ஒரு
அப்பிடி எல்லா வந்து மைண்ட் ஃபுல்லா தட்ல இருக்கணு இல்லைங்க அந்த டிரஸ்ல வந்து மேபி நம்ம ஃபர்ஸ்ட் ஒ ஒரு தாட் ஒன்னு வருள்ள இந்த கலர் வந்து நம்ம க்ரீம் கிரீம் கிரே அ அந்த கலர் வந்து செட்டாகாது நமக்கு ஒரு இது இருக்கு ஆனா அது கட்னக்கப்பற பாத்தோன் வெச்சுக்கோங்க நாமலே சொல்லுவோல்ல சூப்பரா இருந்துதுடா அப்டியே செம மயா இருக்குடா இந்த சாரில பயங்கரமா இருக்கடா நாம என்ன நெனைப்போ மீன்ஸ் அ லைட் கலர் மீன்ஸ் டார்க் கலர் வந்து டார்க் லைட் ஒய்ட் ஆ இருக்க கால்ல இருக்கதனால கலர் ஸர்ட் செட்டாகாதுனு நினைப்பாங்க எல்லாருமே ஆனா அது பாக்கம்போது அந்த கலரே வந்து எல்லோ வே வந்து தனியா எடுத்து அந்த கலரே அவங்க எக்ஸ்ட்ரா அழக எடுத்து காமிக்கும் போது அது வந்து ஃபேவரட்டா இருக்கு ஃபேவரட்டா இருக்கும்னு நம்ளுக்கு தோணும்ல்ல ஆ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும் ஷார்டா இருக்கு நமக்கு பெர்சனல் பெர்சனல் லா ஒரு விஷயம் தோணும்ல்ல அதா நா சொல்ற நீங்க வந்து எப்பமே ஒரு மீன்ஸ் அந்த ஒரு சைட்ல மட்டும் நாம யோசிக்க கூடாதுல்ல அந்த கலர் வந்து
ஒரு சி இப்ப அவங் சொல்லிட்டதுனால நமக்கு மைண்ட் அதே சவுராங்க நமக்கு எல்லோனா நமக்கு சட் ஆகாது பீக்குனா நமக்கு சட் ஆகாது க்ரீம்னா நமக்கு செட் ஆகாது மாரி மைன்ட்ல ஃபி
அப்புடி செட் ஆகாது சொல்ல இப்ப நம்ப ஒருன்சோன் இப்ப நாங்க சொல்றாங்க எல்லாருமே அ கேஷுவல் ஷேட்டுதா ஒன்க் செட் ஆகு ஃபார்மல் செட் ஆகாதிங்காங்க அப்புல்லா இல்ல டக்குனு பாக்கும்போது ப்ளைன்ஃபார்மல் வந்து ப்ளைன் ஃபார்மல் ஒரு ஒரு நார்மல் ஃபார்மல் பேன்ட்டு ஷேட்டே வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு அ ஒரா கேஷ்னா ஒர் எடத்துக்க போறோ
நமக்கு ஃபீல் வருமில்லங்க நமக்கு செட் ஆயிருக்கோங்க நீங்க ரசிக்காதத வேற ஒருத்தங்க கூட நல்லா இருக்கு சொல்லி அவங்க ரசிச்சிருக்கலாம் ஓகேங்களா ஆனா உங்க இப்ப நமக்கு ஃபீல் வர நாங்க மைண்ட்ல ஒரு நிமிஷம் ஸ்டிரைக்காகம இருக்கும் சொல்றீங்களா அந்த நச்சரிங்க
ஸ்டிரைக் ஆகுங்க எப்படி ஆகாம இருக்கும் என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க எப்படிங்க ஆகாம இருக்கும் ஆக விஷயத்துலந்து ஆகாத செய்யும் அது ஆகாதுன்னு சொல்ல முடியுமா நம்ம
ஆ அததான் சொல்லிட்டு இருக்கேங்க நானு ஸ்டிரைக்காகும்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதா
ம் ஆனா அதான் சொல்றேன்னல்ல நம்ம அதுல வந்து கம்பர்ட் ஃபீல் குட் கம்ஃபர்டபிளா இருக்கும் போது நமக்கு அந்த தாட் தோணுனதில்ல
அதெல்லாம் ஓகேங்க கம்ஃபர்டபிளா இருக்கும் போது ஃபீல் தோணல அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல ஆனா நமக்கு அது போடும் போது அந்த தாட்டு் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்ன்னு சொல்றேன்
ஹலோ ம்
சரி சொல்லுங்க வேற
வேற என்னென்ன மீன்ஸ் அ சொல்றது அப்புறம் என்ன சொல்றதுன்னா அ மீன்ஸ் அந்த கல்யாண சாரீஸ் அது ரொம்ப வந்து நம்மளுக்கு அது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம்ன்னு சொல்லுவாங்க
ஆ கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் வைங் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க எங்க எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா எடுப்பாங்க கல்யாண சாரீஸ் அதுவும் மெரூன் கலர் பிங்க் கலர் ரெட் கலர் மோஸ்ட்டா இந்த ரெண்டு மூணு கலர் தான் மிக்ஸ்டா இருக்கும்
எங்களோடது வந்து எல்லோ எல்லோ எல்லோ எல்லோ எல்லோ எல்லோ
அது பாத்துட்டீங்க வெளியே எல்லாம் எல்லோ கட்டிருப்பாங்க கூரை பொடவ மாதிரி கட்டிருப்பாங்க
காட்டன் இப்ப பட்டுப்பொடயிலயே எல்லா பொடவ்லா நெறையா வந்துருச்சுங்க அந்த ஒரு அகேஷன் என்னனா எங்க இதுல வந்து அந்த தா தாலி கட்றப்ப வந்து பாத்திங்னா அந்த எல்லோ சாரி வந்து மோஸ்ட்லி கம்பல்சரி அது வந்து அது வீட்ல வந்து அந்த காஸ்ட்யூம் வந்து கம்பல்ச ரி அத ஒத்துக் மாத்தவே மாட்டாங்க எங் வீட்ல மட்டு அதய
ஆச செரிங்க பண்ணுங்க அது என்ன சொல்றது எங்க சைடு எல்லா அப்படி கெடையாதுங்க எங்க சைடு இந்த காஸ்டயூம்தா கண்டிப்பா ஏ அப்டின் சொன்னா மொதல்ல வந்துட்டு இங்க மொதல்ல எங்க பொண்ணு ஒரு சாரி கட்டிருக்கு மாப்ள வீட்லருந்து ஒரு சாரி கொண்ட் வந்து குடுப்பாங்க அது இந்த மாரி மெருன் கலர்
மீன்ஸ் அதுதா சொல்ற மாப்ள வீடு தாலி கட்றப்ப அந்த சாரி குடுப்பாங்க அதுக்கப்பற வந்து அது அப்ப இன்னொரு பொடவ எடுத்து குடுப்பாங்க மீன்ஸ் அந்த அந்த தாலி கட்ற அந்த அந்த சடங்களா முடிஞ்சதுக்கப்ற ஒரு பட்டு சாரி எடுத்து குடுப்பாங்க அதுதா கல்யாண சாரி மீன்ஸ் தாலி கட்றப்ப வந்து எங்களோட அந்த சாங்கியத்து படி வந்து பாத்திங்னா அந்த மஞ்ச சாரிங்றது ஒரு எப்ன்னா அது ஒரு இதுமாரி அது பண்ணுவாங்க அது பண்ணி இது பண்ணுவாங்க தாரம் அப்டி சொல்லுவாங்க அதுக் பேரு கையல புடிச்சு குடுக்றன் சொல்லுவாங்கல்ல
ஏங்க இங்கயு தாங்க புடிச்சு குடுப்பாங்க தாலி கட்டுன உடனே புடிச்சி கைல குடுத்துருவாங்க எப்பா நீயே எனைய பாத்துக்கப்பா அப்டின் சொல்லிட்டு
அதுதாங்க நானும் சொல்ல வந்த அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ் சேரீ மட்டும் அந்த எல்லோ சேரீ தா வந்து அந்த ஒரு செக்
எத்தன தடவங்க மாத்துவாங்க அந்த பொண்ணு பாவேன் சொல்லி எல்லா உங்களால்
அதுதா சேஞ் பண்ணோலங்க இப்ப நாங்க காஸ்ட் டீம்ல வந்து நீங்க நெனைக்கிறீங்களா என்ன பல்ல பட்டு வேஷ்டி கட்டுன ஒட்னே பட்டு வேஷ்டி பட்டு வேஷ்ட் எடுத்துட் போயி இவளோ நேரம் உக்காந்து பட்டு வேஷ்டி எடுத்துட் குடுத்துருப்பாங்க சர்ட் நம்மளுக் புடிச்ச மாரி ட்டு வேஷ்டில அந்த பட்டு வேஷ்டி நிக்கிறக்கு எவ்வளவு பெரிய டெல் எவ்வளவு பெரிய இது தெரியுங்களா நீங்க சேரீ கட்டுறதுங் கூட வந்து இது இழுத்து கட்னிங்கனா சேரீ நின்றும் அந்த பட்டு வேஷ்டி எப்புனி கட்ட எப்புடி கட்
அதுக்குத்தா பெல்ட் இருக்குலாங்க இப்போ
என்னங்க நீங்க சொல்றீங்க பெல்ட் போட்டு நின்னாலும் அது ஒரு ஒரு கம்ஃபர்டே யார இப்பு இறுக்கி இறுக்கி புடிக்கிற மாரி இருக்கு இடுப்ப அ நாம்மல்லா வேஸ்டி கட்டுனா இடு இடுப்புல வேஷ்டி இறுக் கட்னா அந்த வேஸ்டி அவுலாது சோ அந்த அளவு கட்னோ பெல்ட போட்டு நிறுக்கி இறுக்கி அ அது வழு வழு வழு னு வேஷ்டி வழு வழு வழுன்ட்ருக்கும் பட்டு வேஷ்டி எனக்கு வந்து வேஷ்டி கட்றது ரொம்போப் செம்ம கம்ஃபர்டபுலு என்னனா அ வேஷ்டி கட்றதுதா எனக்கு நா நா ஆஃபி நா ஆஃபிஸ் போகும் போது நா வந்து மால போட்ருந்த வேஷ்டியு மோஸ்ட் ஆஃப் வேஷ்டி யா கட்டிட்டு போவே ஷர்ட்டு வேஷ்ட்டி ஒயிட் ஷர்ட்டு இல்னா அந்த செக்டு ஷர்ட் பதிலு வேஸ்டி ஃபுல் வேஷ்டி என்ன ஷர்ட் போட்றனோ அதுக்கு தகுந்த பாட்ரு அந்த கலர்ல பாட்ரு வேஷ்டி எடுத்துருவ ஒரு நாலு அஞ்சு பாட்ரு வேஷ்டி எடுத் வெச்சிருப்ப எப் அது வேஷ்டி னே என்ன நா மால போட போம் கூட வந்து கருப்பு வேஷ்டியு ராம்ராஜ் ல தாங்க எடுப்ப எல்லாருமே என்ட்ட கேப் ப்பாங்க அது என்னடா டே எதுக்குடா ராம்ராஜ்ல போய் காசு போட போறது ஒரு ரெண்டு போட போறது இவளோ நாலு தா எதுக்குடா இந்த காசு குடுத்து நால் என்னைக்கி எடுக்குறிங் கேப்பாங்க அதெல்லா இல்ல நான் எடுத்தா ராமராஜ் மட்டுந்தா
அத் அ மத்தவங்களுக்கு ஒரு கம்போர்ட் இருக்குல்லங்க
ம் ஒரு வேஷ்டி நீங்க ஒன்ஸ் நீங்க கட்டிட்டு தண்ணில நீங்க அ இது பண்ணிட்டு திருப்பி எடுத்து அந்த அலாசிப் போட்டுட் திருப்பி ஒதரி போட்ருவாங்க ஒ ம் ஆ சரி ஓகே